ஆ சொல்லுங்க ஷால்னி
சொல்லுங்க கவி எப்டி இருக்கிங்க ஆ கேக்குதா கவி
கேக்குது அப்டி நீங்க எக்ஸாம்க்கு என்ன பண்ணுவிங்க எப்டி படிப்பீங்க
அதான் அந் அந்த நாள்ற அந்த அப்ற ஆறு மணிக்கு ஆரம்பிக்கு ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் நடராத்திரி பனிரெண்டு மணி வரைக்கு ஓடு திருப்பி ஒரு மூண் மண் நேர தூங்கனு மூணு மணில எந்ரிச்சு ஓட திருப்பி எக்ஸாம் எழூதிட்டு வர்ணு திருப்பி இதே ரொட்டீன் வரணு சமைக்கணு சாப்பிடணு ஒரு ஒன்ற மண் நேர தூங்கணு திருப்பி துணி தொவைக்கணு திருப்பி படிக்க உக்காரணு ஆக்சுலி அதா அந்த சிலபஸ்லா கவர் பண்றதுக்கு எனக்கலா ந இத்தன டிகிரி படிச்சிருக்கே ஆனா இந்த பரிச்சைக்கு படிச்ச மாரிலா படிச்சதே கெடையாது எப்டி இருக்கு தெரியுமா ஒன்பது மணி நானா பத் மணிக்கு அப்ற தூங்க கூடியாளு ஆனா தூங்க முடியாது பத்து மணிக்கப்ற பனிரெண்டு மணி வரைக்கு இழுத்து புடிச்சு படி ச்சாலு அதுக்கப்ற நிம்மதியா தூங்க முடியாது ஏனா நம்ம கவர் பண்ணிருக்க மாட்டோ ஏதோ கவர் பண்ணாவாது செரி காலைல பாத்துக்லானு தூக்க வரு கண்ணு தூங்கச் சொல்லு ஆனா மண்ட ஓடிகிட்டே இருக்கு நீ இனி படிக்கலடி
அது அப்டியே உள்ள ஓடிகிட்டே இருக்கு
ஒன் மன்த்து சரியான ஸ்ட்ரெஸ்ஸு எப்ப அத முடிச்சதுக்கப்புற தா எனக்கு மூச்சுடவே முடிஞ் ச்சு எந்தளவுக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்ற நீ யாரு நா யாருன் கேக்கற அளவுக்கு மைண்டுக்கு ஸ்ரெஸ் ஆயிட்னா பாத்துகோங்க
ஒ ஹ அப் அப்ப நீங்க முடிச்சுட்டு தா அது வரைக்கு நம்ம அகாடமி யோசிக்கவே இல்ல இந்த
எ எ ஆமா ஆஹா ஜ எதைமே எதுமே பண்ணவே இல்ல நா மொதலியே ஒ சொல்லி வச்ட்டே நா இததா போகஸ் பண்ண போற ஒரு மாசோ மே மாச மட்டு என்ன யாரு தேட டாதிங்க ஜூன் மாசோ வந்து தலைய காட்டுவே
சேர் சேரி
அப்டின்னு சொல்லிதா வச்சிருந்தே அதனால எடையில எப்பவாது அக்கா மட்டு பேசு வாங்க அப்பப்ப கால் பண்ணி என்ன பண்றே அப்
ன்னாதுபா ஹும் நல்ல வேல நாளா அப்ப எதுவு போன்போட் டிஸ் டஃப்ன்ல நினைச்சே முடில இந்த கேரக்டர மட்டு நம்மோ கொஞ்ச நாளா ஒன்னு பேசலயே பாக்கலயேன்னு நல்ல வேல சொல்லி போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தருக் எனக்கு கொஞ்ச பெருமையா இருக்கு
ஆமா கவி அது அப்டிதா
அதே வழியில அன்னிக் உட்கார்ந்துருக்கேயில கூட நெனைச்சே செரி அதுக்கப்புற தா எனக்கு திடீர்னு யோசிச்சு நெனச்சிட்டுருக்குரதுக்கு ஒரு மெசேஜ போடுவோமேனு அப்புற தா மெசேஜ போட்டு நீ ரிப்ளே பண்ணது எனக்கு அப்டியே சந்தோஷமாயிட்டு நெனைச்சே போட்ட கொஞ்ச நேரத்தில மெசேஜ் பன்டிங்ளா ஒரு ஒரு மாரி சந்தோஷமாயிட்டு என்னடா எப் பாத்தா நாளைக்கு பாக்ககூடிய ஆளு இன்னைக்கு ரிப்ளே பண்ணி கே அப்டின்னு அப்பதா நெனச்சுக்கிட் ட ஓ அப்புன்னா அப்போ ஒருவேல நா நெனைச்சிகிட்டு நம் தேட்னக்பிருகுதா தே நெனச்சிகிட்டு இருபாங்க போல அது உண்ம கெடையாது இருந்தாலு நமக்கு ஒரு ஒரு ஆறுதல்
அப்ப என்ன பாத்தா உங்களுக்கென்ன பிஸ் பிரியா அப்டி பிஸி பறவையா சுத்துற மாரிய தெரியுது எப்பவாது சுத்துவே
வீட்ல இருக்க எனக்கு என்னோட ரொட்டின் தெரியு நீங்க வந்து உங் வெளியே இருக்கீங்க அதுவு சென்னையில இருக்கீங்க உங்க ரொட்டின் எனக்கு எப்டி தெரியு நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்கிறது உங்களுக்கு தா தெரியு அதுக்கு சொல்றே நா இப்பும் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு நெனைக்கல ங்குச் செரி உ
க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுக்கவி இப்போ இன்னியோட பத்து நாள் ருக்கோ லீவு
ஊருக்கு வந்தது தெரியாது நீங்க சென்னில இருக்கீங்கன்னு நெனைச்ச அதுக்கப்புற தா நீங்க ஊர்ல இருக்கன் னொன்னவே ஓ அதனா ல் பாத்துக்க கூட செஞ்சுக்கலாமேன் தோணுச்சு ஏனா இன்னைக்கு அங்க இருக்கைய்லே நீங்க அங்கருந்து அந்த இதுலே இருந்திருப்பீங்க
ஆமா நானு நினைச்சே வந்த உடனே ஒரு கெட் டு கெதர் போடணு சத்தியாவெல்லா கூப்பிடணு
ஐயோ என்ன ஆச்சினே தெர்ல சாலினி நீ என்ன நெனைச்சால் சேரி என்னடா இப்டி சொல்ற நெனைக்காதீங்க டச்சேயில்ல பேசவேயில்ல ஒரு ரூட்டே அப்டி வேற மாரி ஆயிட்டு வேலைக்கு போறது காலைல எந்திப்பா வேலைக்கு போவா ஒருத்தட்டுமே வீட்லயே யார்டியு
தெரியு நா எப்போ பார்த்தேன்னா நா ஊருக்கு வந்துக்குறப் பாத் தே எப்பனா இப்ப இந்த லீவ் வ்ள பாத்தனா போன லீவ்ல பாத்தனா தெரியல ஸடி லீவ்ல பாத்தனா இல்ல இல்ல பஸ்ட்ல இல்ல ஸ்டடி லீவுல பாத்தனா இல்ல இந்த லீவுல பாத்தனான் எனக் கரெக்டா ஞாபகல்ல மைண்டு எப்டி இருக்குன் பாத்துக்
ஆமா அது அது அப்டிதா
ல வீட்டுக்கு எங்க ஊருக்கு ஒரு மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துலயே அவுங்க மாமா கல்யாணமா ஏதோ சொல்லி ட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு போய் பார்த்து பேசிட்டு கொஞ்ச நேரோ நின்னு பேசிட்டு வந்த அப்பதா சொன்னாங்க பேசுறதே இல்ல திட்டிட்டுருப்பா
திட்ரனா நாள கருத் ஆனா என்ன பண்ண சாலினி அவவ அது அப்டியே இதாயிரு ஆனா எனூ போன வருஷோன்னு நெனைக்கற சாலினி போன வருஷமா தா இருக்கு ஏனா அவுங்க அவ்ங் ஃபேமிலி அம்மா சைடு ஃபேமிலி பங்க்ஷன் எங் யோ வந்துச்சு
ஆஹ் எது எனக்கு கரெக்டா ஞாபகுல்ல எப்போண்ணு அந்தெல்லா சரின்னுட்டு போய் பேசிட்டு அப்பதா வுங்க அம்மா சொன்னாங்க அசர மாட்டேங்கிறா காலையில எந்திக்கிறா வேலைக்கு போறா வர்ரா ஒரு மேரேஜ் பத்தி பேசினா கூட அஸ்
இல்ல அவ்ளோ ஒரு மாப்ள வந்துச்சு சாலினி அழுதுட்டா எனக்கு வேண்டா வீட்டல போர்ஸ் தான் பண்ணுதாங்கன்ட்டு இல என்னை பிடிக்கலையா ஆமா எனக் பிடிக்கலையா ஐயோ அ எல்லாருக்கும் பய ஷால்னி ஒரே பய எனக் இவ புடிச் சொல்றாலே நாளைக்கு எதும் பிரச்சனையாயி எதும் ஆனா என்னனா இவ தெளிவா சொல்ட்டா நா இருவத்திஞ்சிக்கு முன்னாலப் பண்ண மாட்டேன் அப்டினு அதா எங்க வீட்ல சொன்னாங்க டேரெக்ட்டா அறுவுதுல பண்ணிக்கலா பயமே இல்ல அப்டினு மா எதுமே ஒரு தைரியமா முடிவு எடுக்க மாட்டா எப்போதுமே நம்ம அப்டிதா அவள பாத்தோ ஆனா இந்த‌ விசியத்துல ரொம்ப இது பண்ட்டா
நா ஒரு உண்மைய சொல்லவா நா சத்தியமா நீங்கதா அப்டி சொல்லிட்த்
அதுதா ஷால்னி ஒரு தா ஆள பாத்து எட போட கூடாதுங்க அதுதா உண்ம அதா
இப்ப கைல பாப்பா வரைக்கு வந்தாச்சு அவங்கஸ்
அது உண்மதா அ எல்லாருமே ஷாக்காதா இப சத்தியா அப்டின்னாலே ஐயோ இப்ப அவ என்னப் பண்ண போறானே தெரிலம்பா ங்கற லெவல்து பேரே இப்டி ஆயிட்டு இ ஏ பேசவே இல்ல இப்போ மெசேஜ் அனுப்புனா கூட நீங்க கூட ஷால்னி எனக்கு ஒடனே பண்டிங்க மேடம் வந்து மெசேஜ் அனுப்புற ரிப்ளை பண்ணா கூட இப்ப நா காலைல பண்ணே அப்டினா இ எ வீட் வீட்டுக்கு வரைல இல்ல பஸ்சுக்கு பஸ்ல வந்துகிட்டு இருக்கைலதா மெசேஜே ரிப்ளை பண்ணுவா என்ன பண்ணுதன் கேட்டா பஸ்ல வந்துகிட்ருக்கே அப்டினு இன்ஸ்டாலலா அனுப்புனும்னா ஒட் ஒடனே பாப்பா மின்னால வேலைலப் கொஞ்ச ஃப்ரீயா இருந்தாலு பாப்பா இப்போம்லா வேலைல என்ன பண்றா ஆபீஸ்லன் கூட தெரியாது
அது உங்களுக்கு மட்டு இல்ல கருசாவி எனக்கு இதேதா பண்ணிட்ருக்காங்க
நாலு நாளானைக்குதா ஒரு ரியாக்க்ஷனே வருது ரிப்ளை கூட ‌இல்ல ரியாக் செனி சிரிக்கிற ரியாக்க்ஷனுஞ் செரி ஷாக்கா வரு ரியாக்ஷனு செரி ஒரு மூன் நாள்க்கப்புறந்தா வருது நா அவ நெனச்சுக்கிட்டே தெருநா அது நம்மதா தேடிகிட்ருக்கோ ஏனா வீட்டுக்குல்லியே இருக்கனால நம்ம யோஸ்ச்சிகிட்ருக்கோ அது வந்து வெளிய நீங்கள வெளிய போய்ட்டீங்க பாத்தீங்ளா அதனால உங்களுக்கு அந்த சரௌண்டிங் புது சரௌண்டிங் இருக்கு
ஆமா உங்களுக்கு அப்டி இதா இருக்காதுல்ல நா நானு இங்க வந்தாதா இந்த கொளத்த சுத்தின காச்சி கெணத்த சுத்துன தவளையாட்ட கெடப்பே அங்க நம்மளுக்கு அதுவு எனக்கு அங்கஸ் இதே வேல இருக்குல்ல வீட்டு வேல ஃபுல்லா சமைக்கிணு வைக்கிணு காலேஜு கிளம்பனு போனு வரணு அதுல ஏதாவது கொஞ்ச வேலருந்தாப் பாக்கணு அப்ற அக்கேடமி வேலய பாக்கணு அப்டி இப்டின் சொல்லிட்டு
உம்
இல்லவே இல்லன் சொல்ல மாட்டே ஆனா அப்டி இப்டி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத் த்து பண்ற மாரி எல்லா கரெட்டார்
சேரி சேரி
ஒரே ரேஞ்ச்ல பண்ணாலு பாடி முன்ன மாறிலா ஒத் துழைக்கிறது கெடையாது அதனால ரெஸ் த்து செய்யணு ரெஸ்ட்டு சமையல் செஞ்ச ஒடனப் பத்து நிம்ஷ படுத்தே ஆகணு அப்பதா ரெஸ்ட்டு அதுக்கப்புற எந்திச்சி ரெடியாகி காலேஜுக்கு போனு
உம் ஐயோ அது உண்மதா ஏனா நீங்கதா ஒத்தையில எல்லாம் பண்ணணுங்கைல கொஞ்ச கஷ்டந்தா
ஆ இதே மாறிதா ஓடு பத்து நிமிஷ படு செரி அடுத்துல மீட்டிங் ஒரு மீட்
அப்ப ரூம்ல‌ சேர் சேரிங் பண்ணீங்ளா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் அப்டிலா பண்ண மாட்டீங்ளோ
இல்ல கவியா ஆ ரூமெட் எனக்கு சமைக்கல்லா தெரியாதா அந்தால அவுங்க பேசிக்கா கிளீனிங் பாத்துர கழுவுறது மட்டு அவுங்க பாத்துப்பாங்க மத்தபடி கிளீனிங் ரெண்டு பேரு ஷேர் பண்ணி பண்ணிப்போ சமையல் என்டயரா நா பண்ணிப்பே
சேரி சேரி அதாது நீங்க என்ன சமையல் பண்ணாலு பாத்துர அவுங்க கழுவிருவாங்க
மே சமைச்சிட்டு த கவுண்டர் டாப் மட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துருவே
சேரி சேரி ஆ
அப்ற அவ பாத்திரத்தல்லா கழுவி போடும் போது நா இ ங்க வ ஜஸ்ட்டு ஒதுக்கி மட்டு வெப்ப வீட்ல பொருள் எதாது தரையில மேக்சிம எதுவு வச்சிருக்க மாட்டோ எடுத்து செல்ஃப்ல வெக்கிறது துணி மடிக்கிறது இந்த மாரியான வேலைய பாத்து வச்சிருவே அப்புற அவ வீட்ட பெ ருக்குவா யாராது ஒருத்தர் பெருக்குவா யாராவது ஒருத்தர் தொடைப்போ இல்லனா அவளே அத பண்ணிப்பா ஆமா ஏன்னா எனக் கஸு கிச்சன்ல வந்து மூணு வேளையு சமைக்கிற மாரி எனக்கு வேல இருக்குமா நா அவ காய் கூட வெட்டி தர மாட்டாளா அத தனால அந்த வீடு பெருக்குறது தொடைக்கிறது அதல்லா அவ மேக்
அப்போ அவுங்க உங்களோட எங்கோ
இல்ல ஏ வயசுதா
சேரி சேரி அதால வீட்ல இந்த ஆ ஆ
கிச்சன் பக்கமே போகாது
அதா அதா வீட்ல செல்லமா இருந்துட்ல்ல
பழகிருக்கா ஆனா கிச்சன் பக்
இல்ல செல பேர் அப்டிதா சத்தியாவு அப்டிதா எல்லா வேலையு‌ பாப் ப்பா அத்த அடுப்படிக்குள்ள விடவே விடாது இப்போ இப்பம் கூப்ட்டாங்க நீ எதுக்கு என்னைய கூப்டுத தெரியு நா படிக்கவே க்க மாட்ட அப்டின்னுட்டா அத மாரி
இதே மேரிதா இவளு சொல்லிட்ருக்கா அவுங்க அம்மா எப்டியாது அவளுக்கு சொல்லிக் குடுத்துரும்மா ரெண்டு நாள் வந்து ஆ ஆம்லெட் போட கத்துக்கிட்டா மூணாவது நாள் ஐயோ இந்த கிச்சன் பக்க மட்டு என்ன கூப்புடாத த்தே நீங்க சமச்சு வச்சவ வச்சுட்டு எல்லா பக்கமு போயி்ரு மத்த எல்லா வேலையு நா முடிச்சு வச்சுர்ற அந்த சமையலுக்கு மட்டு கூப்டாத
ஆமா அதுதா சரி அவுங்களாவது உங்களுக்கு நல்ல ஃபிட் ஆயிட்டாங்களா அது வரைக்கு சந்தோஷ ஏன்னா அதுதா முக்கிய ஹாஸ்டல்ல ப்ரெ ண்ட்ஸு இல்ல ரூம் எடுத்து ரெண்ட் எடுத்தாலு ஃப்ரெண்ட்ஸு தா முக்கியம்
ஆமா ஹாஸ்டல்ல எல்லாமே செட்டாச்சு கவி சாப்பாடு மட்டுந்தா செட்டாகல ஒடம்பு முடியாம போச்சுன்னா வேற ரெண்டாது எப்டி பாக்க முடியு
ஆமா ஆ
வீடு எடுத்து நம்மளே நமக்கு என்ன வேணுமோ சமச்சு சாப்ட்டுக்கலான்னு சொல்லிட்டுதா வீடு எடுத்தோ ரெண்டு பேருக்கு செட் ஆயிடுச்சு
அப்போ அதுக்கு அதுக்கு இப்ப ரெண்ட்டுனா ஒரு மாசத்துக்கு எவ்ளோ ஆவு அப்ராக்சிமேட்டா
எனக்கு இப்ப ஹாஸ்டல்ல வந்து நா இரு க்கும் போது ஹாஸ்டலுக்கு மட்டுமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுவே ஆனா மாசத்துல இருவ ஆமா மாசத்துல இருவது நாள் வெளிய சாப்டுவ எனக்கு அதுவே ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா செலவாகு மொத்தமா ஒரு பத்தாயிரூவா பதினோறா ரூபா போயிரு
அது வேஸ்ட்டுல்ல ஆ
அது வந்து எனக்கு ஆ
ம்
அது போக ஆளுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வெப்போ அதுலயு
சேர் அது அ அதுதா அதா வேணுமே ம்
பரவால்ல அது லெவன் தௌசணுங்கிறது அங்க இ அதோட பெரிய கொடும என்ன தெரியுமா ஹாஸ்டல் ஃபீஸோட இ பி பில்லு ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக் ட்ட ஐநூறுபா வாங்குவாங்க நாங்க ஃபோர்ட்டீன் சாரிங் அது வந்து எப்டி இருக்குன்னா ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் மாரி இருக்கு நா பெட்ரூம்ல உள்ள ஃபோர்சா ரிங் ரூம் எனக்கு மொத்தமா பதினாலு பேருக்கு சேத்து ஒரு இ பி
ஆ
யாருமே லைட் போட மாட்டோ மேக் க்ஸிமம் பிள்ளைங்க படுக்க வரம்போது ஃபேன் போட்டு தூங்குவா நைட்டு மத்தபடி வெளியதா சுத்திட்டு இருப்பாளுக யாரு இருக்க மாட்டாங்க எங்க ரூம்ல நா வந்து படிக் ஆ நா படிக்கும்போது மட்டுந்தா லைட் போடுவ அது ஒரு மண் நேர படிக்கன்னா ஒரு மணிநேரந்தா ஒரு நேரத்துக்கு லைட் எரியு நைட் கூட போட மாட்டாங்க ஆறு மணி ஆயிடுச்சு லைட் போடணு அப்டி கூட போட மாட்டோ படிச்சா மட்டுந்தா லைட் போடுவோ மத்தபடி இருட்டுக்குள்ளே செல்ஃபோனையே தள்ளிட் டுதா அங்க வேற வழியில்ல செல்ஃபோன் மட்டு தானே இருக்கு சும்மா செல்ஃபோனயே தள்ளிக்கிட் ள்ளிகிட்டு தள்ளிக்கிட்டு இருப்போ அப்பிடி இருந்தே ஒருத்தருக்கு ஐநூறு ரூபா அப்போ பதினாலு பேருக்கு ஐநூறு ரூபா போ போட்டாங்கன்னா அப்ப எப்டி வரும்னு பாருங்க ஒரு வீட் ஒரு யூ ஒரு ரூமுக்கு அவ்ளோ வருதுன்னா அப்ப எவ்ளோ வருதுன்னு பாருங்க கொள்ள சொல்லி சண்ட போட்டா அது நீங்க அவ்ளோ போடுறீங்க வைக்கிறீங்க நாங்க உங்களுக் ஃபேன் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோ லைட் ஃபெசிலிட்டி அவுங்க எல்லாமே வச்சிருக் ங்கவி ஒண்ணு ஓடாது ஹீட்டர் இருக்கு ஆனா ஹீட்டர் ரெண்டு ஹீட்டர் இருக்குன்னு சொல்லி ஆர்க்யூ பண்ணுவாங்க ஆனா ரெண்டு ஹீட்டருமே ரிப்பேர் ஓடாது
சேரி சேரி அதா அது செல பேரு அப்டிதா இருக்காங்க
ம் சண்ட போட்டு போட்டு பாத்தே அதுக்கப்றோ அஹா சாப்பாடு செட் ஆகல குக்கு மாத்த
உம்
ய நல்லா ச ஒருத்தர் எடையில வந்தாரு நல்லா சமைச்சாரு ரெண்டு நாள் ஆனா ஒர்க் இது பண்ணவே இல்ல ஆஹ் அவங்களுக்கு செட்டாகற மாறி ஏ நெறைய சமை நல்லா சமச்சா பிள்ளைங்க நெறையா சாப்டுருவாங்க அப்போ நெறைய பொருள் வாங்கணு அந்த மாரில்லா யோசிச்சு நெறைய எங்ககிட்டயே யே ஒரு மாதிரி பேசனாங்க நீங்க ரொம்ப சாப்பிடுறீங்க வைக்கிறீங்க அப்டி இப்டின்னு இவ்ளோ பேசுனதுக்கப்பறோ நம்மளுக்கு நல்லா இருக்காதுல்ல
உம் உம் இருக்கறவங்க கஷ்டப்பட்டு அங்க இருக்
ஆஹ் சிரே மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சது நாங்க எப்பவுமே ஒருத்தர் காலி பண்றாங்கன்னா அன்னைக் கேளு பெட் ஃபுல் ஆகு நா இந் காலி பண்ணிட்டு வந்து மூணு மாசோ ஆச்சு இன்னைக்கு வரிக்கு ஏ பெட் ஃபுல் ஆகல அதிசியமா
ஆஹ்
ஒரு லெவலுக்கு தான பொறுத்துப்பாங்க இல்லன்னாலு ஏன்னா ஒத்
ஆமா ஒண்ணு அதானங்கனி இப்ப நம்ம சாப்புடுறத சொல்றாங்க அப்டின்னா அது கப்றோ எதுக்கு ஆஸ்டல்ல